அலோ அலோ எப்டி இருக்கீங்க அலோ கேக்குதா நல்லா இருக்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சொல்லு ஃப்ரெண்
சும்மா வெட்டியா ஒக்காந்துருக்க
உக்காந்துன்ட்ருக்கீங்ளா சாப்ட்டீங்ளா
ம் சாப் டாச்சு நீங்க
இல்ல ஃப்ரெண் எப்ப டைம் ஒன்னாகும் டைமயே பாத்துட்ருக்கேம்
சாப்ட இருக்கீங்ளா நீங்க
இன்னு சாப்புல்ல நா பேசறது கிளியரா கேக்குதா
நல்லா க்ளியரா கேக்குது
பசிக்குதே இனமேல்தா சாப்புன்னுன்னு சொன்ன
ஓ அப்டிங்களா என்ன சாப்ட போறீங்க ஸ்பெஷலா
ந நானா நா இன்னிக்கு வந்து கார குழம்பு அப்புறமேட்டு கோவக்கா பொரியல் எடுத்துட்டு வந்துருக்க நீங்க என்ன சாப்புறீங்க என்ன சாப்புட போறீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்ளா இல்லியா
நா எடுத்துட்டு வரல
என்ன டெய்லியு சமயல் செய்றது ஜாலியா இருக்கீங்க போல ஜெ செம ஜாலியா இருக்கீங்கங்க ஆ
ஆ என்ன பன்றது கடையில சாப்புடலான்தா ஒரு ஐடியால இருக்க ஏன்னா
ம் எழுப்பி பண்ண சொல்ல வேண்டி எத்தன நாளைக்கு போற எதனா டிஃபன் பண்ணி குடு லன்ச் சு ரெடி பண்ணிக்குடுன்னு கேட்க வேண்டியதான
கொஞ்சோ லூஸ் ஆயிட்டா அதனால பண்ணமாட்றா
இல்லன்னா மாம்பழ சீசன் வந்துருச்சு அழ கா ஒரும் மாம்பழம் வாங்கி வச்சா டெய்லி அப்டியே ஒரு மாம்பழம் சாப்டீங்னா இன்னும் பிரைட்டா ஆகலாம்ல இந்த வெயிலுக்கு
ஓ
அப்படிதான் அப்பறம் இன்ன காலையில என்னன்ன இப்டியே போறல காலையில எல்லாம் எப்டி போச்சு டைமிங்லாம் நல்லா போச்சா
காலைல ஏன் கேக்குறீங்க அங்கங்க சுத்திட்டுருந்தேனு ஒரு எடம் இல்ல இன்னக்கு ஃபுல்லா ஒரு இருவது முப்பது கிலோமீட்டர் அப்டியே சுத்திக்கிட்டே இருக்கேன் ஆமா ஒரு முப்பது கிலோமீட்டர் சுத்திட்ருந்தேன்
ரொம்ப வெருப்பாருக்குமே அதுக் பஸ் ல்ல பஸ் டிராவலிங்ளா பஸ் டிராவலிங்கா பைக்கா
பஸ்சும் போன கார்லயும் போன பைக் கியும் போய் னா எல்லாம் என்னமோ என்னென்ன சுத்தணுமோ எப்டி போனுமோ எல்லாம் ஜன்னல் வழியா பாத்துட்டே தான் வரேன்
என்னன்ன வாகனம் இருக்கோ எல்லாத்துலயும் போவேண்டியதான் உம்
காயும் உக்கார முடில
உம் பிரஷர்ரு
பிரஷர்ரு பிரஷர்ரு ஹாஹான் உங்களது எப்டி புது வேல
ஏந்தா கொடுமையா போயின்ட்டு இருக்கு ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல
செம மொக்கயா
வர்க் அஹ் வேலையால அவ்வளவு பிஸியா இருக்கேன் பசி கூட எடுக்கது தெரலன்னா பாருங்களேன் இப்பதான் பசியே எடுக்கது எனக்கு
அப்டியா
என்ன பண்றது பண்றதுக்கு என்னன்னா இல்ல என்ன போய் என்ன வாகேஸ்ஷன் எனா போக வேண்டியதானே வெயிலுக்கு ஜாலியா எங்கன போயிட்டு வர வேண்டியதுதான ஊட்டி கொடைக்கானல்
அப்படியா நாங்க பண்றது ஃபினான்ஸ் பராப்ளம் ஓவரா இருக்கு
எல்லாரும் ஃபேமிலிய கூடப்டிங்னா போயி ட்டு வர வேண்டியதுானான் சும்மா ஜாலியா போயிட்டு வரவே ண்டியதான
அதுதான் சொல்லிட்டனே பினான்சியல் பராப்ளம் ரொம்ப அதிகமா இருக்கு
பினான்சியல் ப்ராப்ளம் தானே யாருக்கு தாங்க இல்ல எல்லாருக்குமே இருக்கு பணக்காரங்கள தவிர எல்லாருக்குமே இந்த பிரச்சனை இருக்கு நீங்க வேணா ஒரு ஒன்ற லட்சம் எங்கனா பாத்துன்னு செட்டில் ஆயிடுங்க பேசாம
அதுக்குதான் ரொம்ப நேரம்
மாதிரி வளருங்க பிஸ்னஸ்ல எதனா வச்சு ட்ரை பண்ணி வளருங்க இப்படியே இருந்த எப்படி
ட்ரை பண்ணிட்டு தா இருக்கே நிறைய பேர் ஒரு இருபது பேரு கிட்ட
கேட் கேட்டா நிறைய பேர் வாயிலேர்ந்து வர்றது என்ன விஷயம் தெரியுமா பினான்சியல் இல்ல கைல அப்டினுவீங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண சொன்னா பினான்சியல் இல்லன்னுவீங்க அதுக்கு என்ன பண்றது கொஞ்சமா பஸ்ட் போட்டு டு ட்ரை பண்ணி பாக்கனோ அப்பறம் இன்னும் கொஞ்ச போடனு அதிகமா போண்ணோ எடுத்தவனே அதிகமா போட்டு ஏதாவது
எங்க பிசினஸ் பத்தி எனக்கு கொஞ்சோ தெரியும் எங்கிட்ட வந்து சொல்றீங்களா பாத்தீங்களா
ஆஹ் சேரி ஏதோ ஒரு ப்ரெண்டா ஒரு ஐடியா கொடுத்தேன் ஏடுத்தா எடுத் தூங்க
செம ஐடியா தான் குடுத்தீங்க ஆனா பட்டு் என்னன்னா வெளி மார்க்கெட்டு எல்லா காம்படிஷன் ரொம்ப அதிகமா இருக்கு எல்லா விஷயத்தலயும்
போட்டு ஒரு பத்து பேரு வச்சு ரன் பண்ற மாரி அவங்கிட்ட கான்பிடன்ஸ் இருந்தா அதையும் பண்ணலா நான் ரெடியா தானே இருக்கேன் உங்க வைப் வந்து இன்றோ பண்ணுங்க என்ன பண்ணலா பிளான் பண்ணலா சேரி பாக்கலாம் ஒரு நல்ல ஒரு ஃரெண்ட்ஸா கிடச்சி நம்ப ஏதோ ஒரு ஒர்க்கல ஸ்டார்ட் ஆனா நல்லது தானே உங்க வைப் என்ன நானு இன்றோ ஆனா நல்லது தான நல்ல விஷய தானே
ஃபியூச்சர்ல பாப்போ
வாய அடிச்சிட்டீங்க ஆளக்காணு
நான் சொல்டேனே ஃபியூச்சர்ல பாப்
இல்ல எனக்கு ஒரு ஐடியா இருக்கு சேரி பாப் போம்
உம் உம் நீங்களும் பிசினஸ் பண்ணலானு ஐடியால தான் இருக்கீங்களா ஆ அப்ப வேல செய்ய மாட்டீங்க
என்ன வேலை செய்யமாட்டீங்க இறங்கி ஃபர்ஸ்ட் பிசினஸ் வைக்கிறவங்களா நம்ம இறங்க வேலை செய்யணுங்க அப்ப தா நம்மள பாத்து நாலு பேரு பிசினஸ்ல நம்ம நம்ம ஒரு ஆள் நாலு பேர் ஆகும் போது நம்ம லைட்டா பிசினஸ் மெயின்டெய்ன் பண்றத மட்டும் பாத்துக்கனும் ஒர்க்ல எறங்கி செஞ்சா நம்ம பின்னாடி வரவங்க நம்மள மதிக்க மாட்டாங்க
ம் ஏ என்னுடை
நம்ம வேலைன்னா நம்ம தா இறங்கி செய்யானு ஆனா
கரெக்ட் ஆனா இப்ப என்னன்னா இப்ப நா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் டை்லரிங்கு அதுல வந்து என் வைஃப் தமிழ் சுத்தமா தெரியாது ஆனா அவளுக்கு என் மிஸஸ்க்கு தெரியாது
ஒண்ணு இல்லங்க ஃபர்ஸ்ட் ஒரு டைலரு போட்டு நார்மலா அ ஸ்டிச் என்னன்ன தெரியுமோ ஸ்டிச் பண்டே ருக்கு சொல்லுங்க அதிகமா லோட் ஆகும் போது ஒரு ரெண்டு பேர் வைக்க சொல்லுங்க அதாவது ஒரு பிளவுஸ்லந்து கொஞ்சம் கணக்கு வச்சு அவங்க த தக்க குடுக்குற மாரி அப்டி தா ரன் பண்ணணும் கொஞ்ச கொஞ்சமா தா நம் நா நம்ம ஃபஸ்டு ஒரு கட வச்சு நம்ம ஒரு நாலு பேருக்கு தைக்கணு அந்த நாலு பேர் நாற்பது பேர் ஆவும்போது நம்பளால மு முடியாது அந்த கட்டத்துல ஒரு ஆளு எடுக்கனும் அந்த ஒரு ஆளுக்கு சம்பளம் வந்து நம் வந்து நம்ம தைக்கது வந்து ஓரளவுக்கு போற மாரி பாக்கணும் அவங்களுக்கு ஓகேவ இருக்கனு நமக்கு பெஸ் டா இருக்கனும் அது மாரி உங்களுக்கு ஓகேன்னா அடுத்தடுத்து இன்னொரு ஆள் இன்னொரு ஆள் அப்டி தா பிசினஸ் டெவலப்மெண் பண்ணணும் எடு
வாவ் வாவ் வாவ்ங்க வாவ் மேம்
அப்டியே ஒன்னு ஒரு ரெண்டு பேரை வச்சு இல்ல அப்டியே ஒரு ரெண்டு பேரை வச்சு இந்த ஸ்கட் டு இந்த சுடிதாரு இந்த பிளவுஸ் பிட்டு எல்லா தராங்க நமக்கு குறைஞ்ச ரேட்டுக்கு தராங்க அவுங்ககிட்ட ஆடர்ரு புடிச்சு ஒரு பீஸ் நம்ம இவ்ளோ வச்சிக்கினு நம் நம்மளுக்கு இவளே தா குடுப்பன்னு சொல்லி ஒரு ரெ ரெண்டு ண்டு பேர் போட்டு அவங்கள தைக்க விட வேண்டியது தா அப்டிதா பிசினஸ் கொண்டு போனும் நீங்க பிசினஸ் வரலான நா என்ன
பரவா இல்லையே போதுமே ஹ
ஐடியா எல்லா இருக்கே டு பிளான்ல பாப்போம்
அஹா
ஏதோ ஒன்னு வாழ்க்கையில கொஞ்சோ முன்னேறி பாப்போமே நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எடுப்போமே நம்மளோ எத்தன நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போய் போய் கஷ்
ஆ கை நீட்ட வேண்டதாருக்கு இன்னொருத் தங்கிட்ட போயிட்டு
கை நீட்ன்னா பரவால்ல ஒரு லீவ் இல்ல எதுமே கெடையாது ஆ லீவ் இல்ல எதுமே இல்ல நமக்கு ஒரு ஃப்ராவ் நமக்கு ஒரு ஃப்ராப்பரா ஒரு டா டேட்டா குடுக்க மாட்டாங்கே நீங்க பண்ண நீங்க பண்ணுன நம்ம என்ன ரோபோவா நம்ம அப்டியே புக்கு அப்டி இப்டி ஒரு இப்டி ஒரு கொட்டு போட்டா எல்லா தெரியும்னு சொல்லும் பாருங்க ரோபோவா அந்த மாரி நம்ம பண்ண முடியுமா பண்ண முடியாது
எஸ் மேடம் கரெக்டா சொன்னீங்க
என்னதா ஆளினாள் அப்பாட்டக்கரா இருந்தாலு ஒரு டேட்டா ஒங்ழுகா குடுக்காம நம்ம என்ன வேல செய்ய முடியு
ம் அந்த மனுஷ வேற இன்னமு பண்ணிச் ஒன்னும் புரியல எப்டி நம்ப அத அப்டேட் பண்ண போறோன்னு
இன்னப் பண்றதுன்னு தெரிலயே எனக்கே பத்தியம் புடிச் போல இருக்குங்கள
பைத்தியம் புடுச்சுருமா அப்போ கீழ்
ஆக்ஸ்சுலா நம்ம ரெண்டு பேரு பைத்தியக்காரங்க மாரிதா பேசிட் உட்காருணா பேஸ் என்ன சொல்றன்னே தெரிய மாட்டேங்குது இப்ப அந்த அளவு மண்ட வெயில் காஞ்சி போ ச்சு வெயில மண்ட காஞ்சி போச்சு
ம் இருங்க வேல செஞ்சா எல்லா ஒர்க் ஆயிரு கரெக்
அது தாங்க அத கரெட்டா சொல்ல கூட யாரு இல் இல்லங்க அதுதா சொன்னனே ஒரு எக்ஸாம்பிள் சொன்னனே நம்மனா ரோபோவா நம்பளே தெரிஞ்சு நம்பளே பண்றதுக்கு கரெக்டா பண்ணணு
ம்
பாப்போ என்னதா பண்றது தெரியல யோசிக்கனு யோசிக்குற யோசிச்சுட்டே இருக்கணு
என்னக்கா பண்